வணக்கம் தோழி எப்பிடி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்பிடி ங்கள பாத்தீங்களா
ஆ சாப்பிட்டாச்சி இப்பதா சாப்பிட்டே ஒரு பத்து பத்தரை இருக்கு இப்பதா சாப்பிட்டே நீங்க
சாப்புடே தோழி இப்பதா சாப்பிட்டோ லன்ச் பண்ணணு தோழி
ஓ சேரிங்க தோழி ஆ தோழி நீங்க பேசுபோது உங்களோட வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா கேக்குது
அப்புடிங்கிளா இப்ப கேக்குதுங்களா நல்லா ஓகேங்க சொல்லுங்க எத பத் பத்தி பேசிறீங்க
ம் எத பத்தி பேசலா நீங்களே சொல்லா
ம் சீரியல்ஸ் பத்தி பேசலாங்களா
என்னங்க
மூவி மூவி சீரியஸ்
ஆ சே நீங்க பேசுங்க சொல்லுங்க எனக்கு அது தெரியாது நீங்க சொல்லுங்
அப்புடியா சரி அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் சொல்லுங்க நம்ம பேசலா
ஆ இல்லங்க நீங்களே சொல்லுங்க அப்புறோ உங்க வீட்டுல என்ன சமையல் இன்னைக்கு என்ன சமச்சீங்க
சேரி சமையல பத்தி பேசலா ஓகேங்களா இன்னைக்கு வந்து மத்தியானத் துக்கு வந்து காலையில வந்து டிஃபன் இட்லி மத்தியானத்துக்கு வந்து சாம்பார் ரைஸு அப்புறோ கூட வந்து பிஷ் வருவல்
இவ்ளோல்லா நா செய்யவே இல்ல ஆ நா காலையில பூரி போட்டிருந்தே பூரியு உருளக்கிழங்கு குருமா வச்சிருந்தே
சேரி சரி
ஆ அவ்ளோதா மதியனத்துக்கு இனிமேல்தா செய்யணு என்ன செய்யணுன்னு யோசிக்கணு வேற அதுதா பெரிய பிரச்சனையே இன்னைக்கு தம்பிக்குல்லா லீவு ஸ்கூல் இல்ல அனால சேரி மதியம் அப்புறம் சமைச்சுக்கலாம் அவிங்க ஸ்கூல்லா இருந்தா இன்நேரம் காலையிலே சமைச்சிருப்பேன் அது டிஃபன் பாக்ஸ குடுக்கணும் இல்ல
ஆமா
ம் அதனால சமைச்சிருப்பே இன்னைக்கு அவிங்க லீவுனால கொஞ்சோ ரெஸ்ட் சேரி மதியமா சமைச்சுக்கலா
ம் ம் ம் எங்களுக்குங்க இன்னைக்கும் ஆஃப் டே ஸ்கூல் இருக்கனால எப்போவும் ரொட் அப்டின்னா எப்டி போகுமோ அதே மாதிரி போயிரும் ஆ ஆஃப் டே மேல வேணா கொஞ்சம் அப்டே கொஞ்சம் ஈவி்னிங் டைம்ல தா ரெஸ்ட் கெடைக்கும்
எங்கங்க ஈவினிங் டைம்லயும் அதுக்கப்புறம் வேல வருதுங்க அவுங்க ஸ்கூல் உட்டு வந்ததுக்குப்புறம் அவிங்கள அவிங்க சாப்றதுக்கு எதா ரெடி பண்ணி தரணும் அதுவும் இல்லாம அவிங்கள படி க்க வைக்கணும் அப்புறம் நைட்டு நம்ம அதுக்கங்களும் சமைக்கணும்
இருந்தாலும் வீக் டேஸ் மாதிரி இல்ல ஆ வீக்கெண்ட்ல வந்து கொஞ்சோம் பரபரப்பா இல்லாம நாளக்கி வீக் ஆஃப் தானே அதனால வந்து கொஞ்சம் அமைதியா அப்டியே போகும் கொ கொஞ்சம் பரபரப்பு இல்லாம போகும்
ம் அது ஏங்க எனக்கு எல்லா எப்டின்னா இன்னக்கி எப்பமே கால்ல அந்த அஞ்சு மணிக்குல எந்திச்சிருவோம் இப்ப இன்னக்கி என்னன்னா எட்டு மணிக்கு தா எந்திருச்சேங்க
செரி செரிங்க ம் ம்
அதனால செஞ்சிக்கலாம் பொறுமையா செஞ்சிக்கலாம்
செரி செரி செரிங்க நாளைக்கி சண்டே நாளக்கி என்ன ப்ரோகிராம் பண்ண போறீங்க
ஒரு ப்ரோகிராம் இல்லங்க மளிக ஜாமா வாங்க போகணும்
ஆ
நீங்க கால எந்திரிச்சு மளிக ஜாமா வாங்கிட்டு அப்டே வரம்போதே கறி எடுத்துட்டு வந்துருவே கால்ல சாப்பாடு அங்கே கடையில தா சாப்பணும்
ம்
சாப்ட்டுட்டு ஏன்னா வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்றதுக்கெல்லாம் மதிய ஆயிருங்க
சமைச்ச சாப்ட்டு போயி வாங்கிட்டு வரமாட்டீங்களா காலைல எஞ்சி வீட்ல டிஃபன் மு முடுச்சுட்டு அப்புறோம் போய் வாங்கிட்டு வரமாட்டீங்களா காலைல கெளம்பி போயிருவீங்க நேரமா
ஆ நேரமாலா போக மாட்டோ எந்திரிக்குறதே பத்தாயிருங்க
ஓ ஆ சேரி சேரி
அதனால கொஞ்சோ நல்லா அத ரெஸ்ட்டு அப்பதா நல்லா தூங்குறதுக்கு சௌரியம் எங்களுக் க்கு எ குடும்பமே சேந்து தூங்குவோ
ஓ ஆமாங்க ஒரு நாள் தான ஒரு நாள் தான தூங்குறதல்லா தப்ப இல்ல ஒரு நாள் கண்டிப்பா நமக்கு ரெஸ் ட்டெல்லா கண்டிப்பா வேணு தினமு ஸ்பீடா எந்திரிக்க நைட் அதே மாரி ஸ்பீடா போய் தூங்க அப்டியேதாப்
எங்கங்க ஸ்பீடா எல்லாத்தையு தூங்க வெச்சு நம்ம எல்லாத்தையு கழுவி பா அடுப்பெல்லாம் தொடச் ச்சு விட்டுட்டு பாத்துரோ எல்லா வெளக்கி வெச்சுட்டு படுக்குறதுக்கே மணி பத் ம் பத்து பத்தரை ஆயிருங்க
ம்
கால எல்லா ரொம்ப வலி இருக்கு நடக்குறோல்ல
ஆமா ஆமா நடந்து இந்த வீட்ல நடக்குற ஸ்டெப்ஸ்சே நம்ம எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் மேல நடக்குறதா கவுண்ட் பண்றாங்களா
ஓ
ஒரு நாளைக் த்தி நம்ம வீட்டுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கோம் பாத்தீங்களா அது வந்து எத்தனையோ கிலோமீட்டர் நம்ம நடக்குறதுக்
அந்த என்மோ ஒரு இதுலங்க அந்த நடக்கும் போது கவுண்ட் பண்றதுக்கு ஒரு மிஷின் இருக்கும் பாத்
ஆ ஸ்டாப் வாச் மாதிரி எதோ கட் கட்டிக்கிறாங்க கையில எத்தன ஸ்டெப்ஸ் நடக்குறோ அத அப்டி பாத்தாலு நம்ம ஒடம் நீங்கப் ட்டி ஒல்லியா இருப்பீங்களா கொஞ்சோ குண்டா இருப்பீங்களா
ஆ
அப்ப நீங்க ஒல்லியா இருக் நாங்க கொஞ்சோ வெயிட் போன போட்ட மாரிதா இருப்போ ஆனால் ஃபில்லாமே இந்த வெயிட் இவ்ளோ நடக்கிறமே கம்மியாக ஆக மாட்டேங் ங்க ஆ இவ்ளோ தூரோ நடக்கறோல்ல கம்மி மியே ஆக மாட்டேது
நா எனக்கு என்ன கவளனா எனக்கு வந்து எப்பிடி ஆப்போசிட் ட்டே நானு சாப்பறே எல்லா வே வேலையு நா அந்த அளவுக்கு செஞ்சிருவே ஆனா எனக்கு என்னாத மக்களும் உடம்பு ஏற மாட்டேங்கதுனு எனக்கு கவல
என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இப்பிடிதா சொல்றாங்க உடம்பே வரமாட்டேங்குது உடம்பே வரமாட்டேங்குது
ம் அதுந்தா அவங்க அம்மா அப்பா மாரிங்க நா எங்க அம்மா மாரி அவிங்களு ஒல்லியாதா இருப்பாங்க
ஆ அவங்க அம்மாவு ஒல்லியாதா இருப்பாங்க அவங்க அப்பாவு ஒல்லி யாதா இப்பாங்க ஒருவேள அதனால இருக்குமோ அப்பிடி பாத்தீங்கன்னா எங்க ஃபேம்லில நா எங்க அம்மாவு ஒல்லியா தா இருக்காங்க எங்க அப்பாவு ஒல்லியா தா இருக்காங்க அப்ப நா மட்டு எ டி இவ்ளோ வெ போட்டே தெர்லங்க நல்ல ஆனா நா இல்ல இல்ல நா எதுவுமே பண்ணதல ஆனா ந நல்ல சாப்புடுவே
ஓ
சாப்பிடுவே அப்புறோ நம்ம ரொம்ப குண்டா இருக்கோமோ அப்பிடின்னு சொல்லி மறுபிடியு டயட்ல வருவே மறுபிடியு சாப்பிடுவே ஆ அதனால கூட அப்பிடி ஆகுதா என்னன்னு தெரலங்க கொஞ்சோ கம்மியாயிடுச்சுன்னா பரவால்ல அப்பிடின்னு சொல்லி நெனைச்சிட்டு இருந்தோ அப்புறோ பாத்தா ஒரு டூ கேஜி கம்மியாயிருக்கு அது வரைக்கு சந்தோஷ அப்பிடின்னு நெனச்சி ட்டு அப்பிடியே கொஞ்சோ கொஞ்சோமா கம்மி பண்ணட்
ப்ட்டல்ல போனா என்ன திட்டு வாங்க ஏமா அண்டர் வெயிட் இந்த வத் சிட்டு எப்டி மா இத்தன வேல செய்றே ங்க அப்டிம்பாங்க அது எங்க ரிலேட்டிவ் தான் அவிங்க
ஆனா அந்த ஒயிட் ரைஸ்ல்லாம் பாத்த அச்சச்சோ ஒயிட் ரைஸா ஒயிட் ரைஸா சாப்லாமே சாப்லாமே அப்படி
ஆனா அது நல்ல விஷியங்க ஆனா எங்களுக்கெல்லாம் எப்பினா சாப்பாட்னாவே எதோ கடமைக்குன்னு சாப்பற மாரிதா இருக்கு டக்குன்னு அந்த சாப்பணுங்கிற எண்ணம் வரமாட்டிகிது
ம்
ம் அதே மாரி அந்த பிரியாணின்னா எல்லாம் ஆசைப்படுவாங்க இல்ல எங்களுக்கு அத பாத்தா அ தக்காளி சாப்பாடு இது எதுக்கு எல்லாம் ஆசைப்படறாங்க இதுல என்ன இருக்கு அப்டி
ஐயோ இது நீங்க வேற இப்ப பிரியாணினு ஞாபபடுத்தி டிங்க என் கூட பா பேசிட்டவங்க ஒருத்தவங்க இதே மாரிதான் நேத்து ம் ஃபுட்ட பத்தி பேசி அவுங்க பிரியாணி டெம்ப்ட் பண்ணி உட்டு நேத்து பிரியாணி வாங்கி சாப்ட்டாச்சுங்க நான் ஒரு பிரியாணி பிளின் லவர் தெரியுமா
எப்போ நான் ஸ்கூல் படிக்க காலேஜ் படிக்கும் மோது அந்த மாரி இருந்தன் பிரியானினா நல்லா சேத் ட்டு சேந்துட்டு ஆ கிளாஸ் பிரண்ட்ஸ் நாங்க உமென்ஸ் காலேஜ்ல தான் படிச்சனா சோ அனால பொண்ணுங்கல்லாம் சேந்துட்டு போயறது அது பத்தாதுக்கு நான் ஹாஸ்டல் வேற வீட்டுக்கு போங்கற ஃபிரி ஹிட்ல கெடையாது கு ஆ காலேஜிக்குள்ளேயே ஹாஸ்டலும் அதான எங்களுக்கு அவ்ளோ கூது ஏ நான் காலேஜிக்கு போயிருக்கேன் அப்டின்னு அவங்க நெனச்சிப்பாங்க வாடன் ஆனா நாங்க பிரியாணி சாப்பட போயிருவோம் கிளாஸ கட்டடிச்சுட்டு பிரியாணி சாப்பட போறது கொஞ்சோம் நறை யா வேலத்தனம் பண்ணுவங்க
காது தக்காளி சாப்பாடு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கடையிலல்லா சூப்பரா இருக்கும்
ம்
பிரியாணி மட்டு க கத்துக்கிட்டோம்னா சமைக்கிறதுறதுக்கு சூப்பரா இருக்கும்ங்க நம்மளே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்டலா
ஓ
ங்க மறுபடியு அவங்க கால சே கால போயிருவீங்க ஆ
நீங்க என்ன ரெசிபி நல்லா சமைப்பீங்க
பிரியாணி செய்வோ அப்புறம் சிக்கன் கிரேவி நல்லா செய்வோ ப்ரான் செய்வோ
ஓ செரி செரிங்க
நீங்க
நானு எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஓகே சாப்பிடுற அளவுக்கு செய்வங்க சாப்பிடலா எ எந்த குறையு சொல்ல முடியாது ஆனா எங்க வீட்டுல இருக்கிறவங்க மட்டு குர சொல்லுவாங்க
ஆ ஏன்னா வந்து அடுத்த டைம் வந்து குறைகள் சொல்லலைன்னா அடுத்த டைம் வந்து ரம்ம வந்து சொதப்பிடுவோ மாமா
ஆஹ்ஹா அப்டி சொன்னாதா நா வேணுக்குனே கொஞ்சோ நல்லா செய்யாம இருக்கிறது
குறைகள் சொன்னாதானே நம்மளுக்கு ஐயோ என்ன இவ்வளவு செஞ்சு நம்ம மேல குற சொல்றாங்க பூ நாங்க எவ்வளோதா பாத் எது சமைச்சாலு அப்டிதா சமைப்போ ஆ அதனால எப்டி சமைச்சிட்டு போலா அப்படின்னுதானே நினைப்போ ம்
எப்டின்னா பாத்து பாத்து சமைப்புலங்க அப்ப டேஸ்டே வராது ஏனோ சமைப்பம்ல அப்ப மட்டு எப்டிதா அந்த டேஸ்ட் வருன்னே தெரில தா இன்னைக்கு சூப்பர் செஞ்சுருக்கே அப் யேபாயே
ஆ
எங்களுக்குதானே தெரியு அது எப்டி செஞ்சானு அடிங்கிற மாரி நெனப்பு
அடைக்கு சாதாரணமா தா சமைச்சிருப்போ அது அது நல்லா இருக்கு பார்த்து பார்த்து சமைக்கிற அன்னைக்கு நல்லா வே இருக்காது ம் அது ஒரு பெரியது அப்டியாங் தோழி சொல்லுங்க ஹலோ
ஆ கேக் ஆ கேக்குதுங்க ஆ கேக்குது
நீங்க ஏ மூவிஸ் எல்லா பாக்க மாட்டடிங்களா
அ இல்லைங்க எங்க நா தா சொல்றே இல்ல எனக்கு வீட்டு மேல செய்யவே கரெக்ட்டா இருக்குத்துங்க பேருக்கு தா ரெண்டு பேர் பா கிக்கத்துலயே அம்மா வீடா அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போயிருவாங்க சோ ஆனால சொன்னால எ வீட்டு வேல எல்லா மு முசிச்ட்டு நெக்டு அவங்கீட்டு போயிடுவே அவிங்க வீட்டு எல்லா கொஞ்சோ அங்கங்க சமைச்சதெல்லா அப்பஅப்ப அடியே அப்பிடியே இருக்குல்ல அப்பிடியே வச்ட்டு பெய்றுவாங்க எ டிஃப பாக்ஸ் எல்லா ஓடிகிட்டு அவங்களுக்கு டைம் ஆயிச்சு போயிருவாங்க சோ அதனால நா எடுத்து வச்சிட்டு அடுப் இப்ப தொடச்சி வச்சிட்டு அவிங்க வீட்ட கூட்டிட்டு மாப்பு போட்டுட் அங்கே கொஞ்ச வேல செய்வே இங்கேயும்வந்து செய்வே அப்புறோ என்னட துணி தொய்க்கு போது அவங்களோட துணி கையில தா தொவைக்கபோ
ம் ம் ம்
வாஷிங் மிஷின் இல்ல இரு க்கு ஆனாலு யூஸ் பண்றது இல்ல அதனால கைல தொவைக்கிறனால கொஞ்சோ அதியு ஒக்ர்குங்க
ம்
ஹலோ
ஹலோ
ஆ சரிங்க சிஸ்டர் உங்கள்ட்ட பேசுனதுக்கு மிக்க நன்றி அடுத்த அழைப்புல பேசுவோ
கண்டிப்பா நன்றி நன்றி
நன்றி தோழி
ம்